புல்லிங் ஹலோ வணக்கம் தோழி தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது தோழி
அ அ வணக்கம் தோழி காலை வணக்கம் சொல்லுங்க என்ன நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நான்னும் நல்லா இருக்கேன்தோ
சொல்லுங்க தோழி என்னா என்ன டாபிக் நம்ம பேசலாம் என்ன தலைப் பு
தோழி இன்னைக்கு உங்க வீட்ல எந்த மாதிரி வேலலாம் பாத்தீங்க கால்ல எந்திரிச்சஉடனே வேலைய எல்லாம் பார்த்திருப்பீங்களா தோழி
கண்டிப்பா தோழி இன்னைக்கு வந்து பசங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சோ அதனால வந்து பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்றதா இருக்கட்டும் அவங்கள எந்திரிச்சு அவங்கள ரெடி பண்ணி நம்ம காலையில சமைச்சு சோ அவங்களுக்கு ச கால ச காலல சாப்பாடு கொடுத்து மத்தியானம் எல்லாமே டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்து அவங்கள இப்பதான் ஸ்கூலுக்கு அனுச்சுவுட்டுருக்கேன் நீங்க அந்த மாதிரி என்தா மாதிரி பண்ணீங்க
நான் தோழி கால்ல எந்திரிச்ச உடனே வாசல் தெளிச்சிட்டு கோலம் போட்டேன் தோழி கோலம் போட்டு போட்ட உடனே டீ வச்சு அப் பான நல்லா குடிச்சிட்டு தக்காளி சாதம் வச்சேன் தோழ் முட்ட வேக வச்சோம் அப்புறமேட்டுக்கு பாத் த்திரத்த விளக்கிருக்கேன் துணி மட்டும் ஊற வச்சிட்டு வந்திருக்கேன் தோழி துவைக்கணும்
உம் கண்டிப்பா ஆமா இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு அ ரெகுலராவே ஒரே ஒரே ஒர்க்கு தான இருக்கு சோ கால்ல எந்திரிச்சுட்டா அந்தந்த வேலைய முடிக்கணு திரும்ப அந்த துணிய ஊற வைக்கணு திரும்ப அந்த த த தண்ணி பிடிக்கணு சோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து அத ரெகுலரா ஒரே ஒரே மாதிரி தா இருக்கு எல்லா நாளும்
ஆமா தோழி ஆமா
உங்களுக்கு ஏதாது வித்தியாசோ இருக்குமா
இல்ல தோழி கரெக்ட்டாதா தோழி இருக்கு நமக்கு பொழுதுனைக்கோப்ப வந் அ நேரம் போறது தெரியாது தோழி, ஆனா பாக்குறவங்க நெறைய பேசி மா தானே இருக்கே என்ன பண்ணா என்ன அந்த வேலயெல்லா ஆனா நமக்குதா தெரியு நம்மளோட கஷ்டம் என்னன்னு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்ம ஆ ஈசியா சொல்லிறாங்க நீ என்ன சும்மாதானே இருக்க வீட்ல தானே இருக் க்க ஒனக்கு என்ன நீ ஃப்ரீயா தானே இருக்க அப்டின் ஈஸியா சொல்லிறாங்க பட் ஆனா வந்து நமக்கு வந்து அந்த ஒர்க்க அந்த டயத்துல முடிச்சு அத ரெகுலர் ஆக் ம் பிள்ளைங்க சாயங்காலோ வர்றதுக்குள்ள எல்லாமே ஹவுஸ் இப்ப எல்லா விட்டு வேலை எல்லாமே முடிச்சு ரெடியா பசங்களுக்காக ஈவினிங் வெயிட் பண்ணி பசங்களுக்கு வந்தோன்ன ஸ்நாக்ஸ் குடுத்து திரும்ப அவங்கள படிக் ஆரமிக்க வச்சு அவங்கள படிக்க படிச்சு முடிக்க வச்சு திரும்ப நைட் சாப்பாடு குடுத்து அவங்கள தூங்க வைக்கிற வரைக்குமே வந் து நமக்கு வந்து அந்த இது இருக்கதா செய்யு டென்ஷன் இருக்கதா செய்யு பசங்க கண்டிப்பா தூங்கி தூங்கி தூங் குனாதா நமக்கு இதாவே இருக்கு செரி ஓகே இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சி. திரும்ப நாளைக்கு இது பண்ணும் போது திரும்ப நாளைக்கு இதே மாரி ஆரம்பிக்கணு ம்ச் அப்டின்ற மாரி இருக்கு.
நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போனா கூட ஸ் சனி ஞாயிறு லீவு வுடுவாங்க தோழி ஆனா நம்ம அது கூட இல்ல வீட்ல
ஐயோ உண்ம தோழி உண்ம இப்ப ஞாயிற்றுக்கெழம என்ன செய்யணு ஞாயிற்றுக்கெழம எதா ஸ்பெஷல்லா செய்யணு பசங்க வீட் ட்ல இருக்காங்க சோ சுட சுட செய்ணு சோ அந்த டைம்கு பசங்க சாப்புற டைம்ல கரெக்டா ரெடி பண்ணி வைக் கேணு முன்னாடி செஞ்சு வச்சா ஆறிரு ச அப்டியெல்லா நம்ம நெறையா யோசிக்கிறோ சனிக்கெழம நைட் நா பிள்ளைங்களுக்கு ஏதாஸ் செய்யணு ஸ்பெஷல்லா செய்யணு பசங்களுக்கு ஏதாது டிஃபன் மாரி டிஃபன் செஞ்சி குடுக்கணு. ஏதாவது அவுங்களுக்கு புடிச்சத செய்யணு அப்டின்னு சொல்லி நம்ம யோஸ்ச்சி யோஸ்ச்சி யோஸ்ச் ச்யோச்சி இன்னைக்கு என்ன செய்லா நாளைக்கு என்ன செய்லா அப்டின்னு சொல்லி நம்ம யோஸ்ச்சுட்டே இருக்கோ தோழி இப்போ அந்த இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்ல அந்த ஒர் அ, என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட்டுன்றதே இருக்காம
கண்டிப்பா தோழி உங்ளுக்கு பிடிச்ச விஷியோ என்ன தோழி.
எனக்கு வந்து மியூசிக் கேக்க ரொம்ப புடிக்கு பாட்டு கேக்க ரொம்ப புடிக்கு
சரிங்க தோழி
சோ அந்த இதெல்லா வந்து பாட்டு நெறையா கேப்பே. அப்றம் ஒ படிப்பே நாவல்ஸ் படிப்பே நாவல்ஸ் படிக்கிறது ரொம்ப புடிக்கு ஆடியோ ஃபார்மேட்ல இருந்தாலு செரி இல்ல இதா இருந்தாலு செரி புக்கா இருந்தாலு செரி சோ அதெல்லாமே வந்து ரொம்ப விரும்பி படிப்பே ம்ச் ஒரு இத எடுத்துட்டோம்னா அத அப்டியே இன்ட்ரெஸ்ட்டா அது போயிட்டே இருக்குல பொன்னியன் செல்வன்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அத எடுத்துட்டோம்னா தொட்டுட்டோம்னா அத கண்டிப்பா அத முடிச்சே ஆகணுன்ற அளவுக்கு ம்ச் அவ்ளோ ஒரு என்ன சொல்றது ஆ ம் பி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கண்டிப்பா
தோழி எனக்கு வந்து செடி வளர்க்க தா தோழி ரொம் ரொம்ப புடிக்கு செடி அப்றோ வந்து காயி ம்ச் காய்கள்லா நம்ம வந்து ந டைரெக்டா நம்பளே அத வச்சு வளர்த்து அதுல வர காய்கள் பழங்கள் பூக் எனக்கு ரொம்ப புடிக்கு அத பாக் கிலே ஒரு மாரி மகிழ்ச்சியா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அத பாக்கும்போதே அது வளர்ந்து அத கரெக்டா பூத்து அது காய்க காய் காய்சு இது பண்ணி பூ பூத்து காய் காய்சி அத பாக்கும் போதே அவ்ளோ சோ நம்ம பண்ணது அப்டின்ற ஒரு பிரமிப்பு இருக்கூ
கண்டிப்பா தோழி அதே மாரிதா நம்ம பிள்ளைங்களு நம்ம பாத்து வளத்து ஆ ஒரு எடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்குற வரையுமே நமக்கு அந்த சுமை இருந்துகிட்டேதா இருக்கூ கஷ்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அத இப்ப உள்ள இப்ப உள்ள நம்ம நார்மல் சொசைட்டில வந்து நம்ம வந்து அவுங்கள வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்லா வளக்கறதா வந் வந்து நம்மளோட பெரிய டாஸ்க்கே கண்டிப்பா ம் அந்த விதத்துல வந்து நம்ம வந்து து ஒவ்வொரு நாளு அவுங்கள வந்து அ என்ன சொல்றது இப்டி பண்ணனு அப்டி பண்ணணுனு சின்ன சின்னய சின்ன சின்னதா அவுங்கள செதுக்கு செதுக்கு செதுக் செதுக் செதுக்கி இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல குடிமகனாவோ ஒரு குடிமகளாவோ நம்ம வந்து குடுக்கணு சோ அது வரைக்குமே நமக்கு அந்த ஒரு து இருக்கதா செய்யும்
ஆமா தோழி கண்டிப்பா பிடிச்ச தெய்வம் என்ன தோழி
கு சிவன் ரொம்ப புடிக்கு முருகர் ரொம்ப புடிக்கு
சரிங்க தோழி
கண்டிப்பா சோ அத மாரி வந்து அந்த மாரிப்பா முருகர் பாட்டு நறைய கேப்பே சிவன் பாட்டு நறயா கேப்பே சோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப புடிக்கு அத கேட்டாலே நமக் கு அப்டியே வந்து ஒரு மாரி ஒரு மாரி புத்துணர்ச்சியாருக்கூ சோ அதெல்லாமே வந்து இதாருக்கூ
சரிங்க தோழி ஏ இப்ப வந்து முருகன் சிவன்லா ஏந் தோழி புடிக்கும் அவுங்க கேட்டவனே ஒரு வரத்த குடுக்கறதுனால புடிக்குமா இல்ல பேசிக்கா அவுங்ல புடிக்குமா கு அவ்ளோ தானா தோழி
ஆ வரத்த குடுக்கறதுனால பிடிக்குன்றது கடையாது ஒரு நம்பிக்க தான அவுங்க நமக் கூட இருப்பாங்க நம்ம நம்ம நம்மளோட கஷ்டத்தெல்லாத்தையு நம்ம அவுங்க கிட்ட சொல்லி டோ அவுங்க பாத்துக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்க சோ அவுங்கிட்ட சொல்லிட்டோ சாம் சாமி கும்டுட்டோ அப்டின்னா வந்து நமக்கே வந்து ஒரு மாரி ரிலாக்ஸா ஃபீல் ஆகுல சோ அதுனால வந்து எனக்கது ரொம்ப ப்டி எப்டி சொல்றதுன் தெரியல பட் ஆனா வந்து அங்க சொல்லி இப்ப நல்லா சாமி கும் டுட் வன்ட்டோ அப்டினாலே வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு மாரி ஆ என்ன சொல்றது மனசு அப்டியே லேஸாயிரு என்ன கவலருந்தாலு என்னருந்தாலு சோ அதுதான் எனக் ரொம்ப தோணுது
சரிங்க தோழி
நீங்க கோயிலுக்கு அடிக்கடி போவீங்லா
ஆ நா போவே தோழி எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து முருகன்சாமி தோழி எனக்கு அம்மனு புடிக்கும் நறைய எல்லா சாமியு புடிக்கூ கொஞ்இருக்ற சாமி வந்து ரொம்ப பயப் புடுவ அந்த சாமிக்லா கருப்பு சாமி
ஆ அதெல்லாமே வந்து ரொம்ப உக்ரமாருக்கூ ஐயப்பனாருக் ருக்கட்டு கருப்பு சாமியாருக்கட்டு ஸோ அந்த மாரி சாமிங்க வந்து ரொம்ப உக்ரமாருப் பாங்க சோ அவங்க
கொஞ்ச பயப்புடுவ அது ஏன் தெரியில ஆனா எனக்கு ரொம்ப முருகன் சாமி அம்மன் சா சாமி மாரியம்மன
ம் ம் ம் ம் ம் நானு எல்லாக்கோயிலுக்கு ப்போ போவ கோய்லுக்கு போறதுலல்லா இது பண்ண மாட்டே எல்லாக்கோய்லுக்கூ போவ பட் ஆனா கூடுதலா ஒரு இதா இருக்கும்போது ஒரு பாட்டு கேக்கும்போது நமக்கு ரொம்ப இதா இருக்கூ ல சோ அந்த மாரி இருக்கும்போது வந் து இந்த சாமிங்கலா ரொம்ப இதார்க்கூ
ஆமா தோழி அதே மாரி எனக்கு முருகன்சாமிய ஏன் ரொம்ப புடிக் குனா நானு இன்னக்கி தா வேண்டிட்டு வருவே போய்ட்டு ஆஹ் எனக்கு இது வேணு சாமி அப்டின்ற மாரி வேண்டி வந்தன்னா அடுத்த நாளே இல்லன்னா ஒரு ரெண் நாலு டைம்குள்ள எனக்கு வந்து அது கண்டிப்பா கெடச்சுரும் அப்டினில்ல ரொம்ப வந்து ரொம்ப பிடிக்கும் சாமிய அவுங்களையும் வந்து ஏசப்பா இவங்க ரெண்டு பேரயுமே எனக்கு ரொம்ப புடிக்கு
கண்டிப்பா நானுமே வந்து ஸ்கூல் படிக் குபோது வந்து இதுதான் படிச்சே கிறிஸ்டின் ஃஸ்கூல தான் படிச்சே ஸோ அப்டின்னு போது நம்ம டுவெ்த் படிக்கிறத நா டுவெல்த்படிக்கிற வரக்குமே ஃபுல்லா வந்து ஆம் கிறிஸ்தவ ஸ் பாங்காருக்கட்டு கிறிஸ்தவ மதத்த பத்தி தெரிஞ்சுக்றதாருக்கட்டு அவர் எப்டி பெறந்தாரு அவரோட அந்த இத கொண்டாடுறதாருக்கட்டு சோ அந்ததெல்லாமே வந்து ரொம்ப ஸ்கூல்ல தாருக்கு சோ அப்ப வந்து ரொம்ப அதுல ரொம்ப ஈடுப் பாடோடருந்தே
கண்டிப்பா தோழி நானும் ஹாஸ்டல்ல தான் படிச்சே அத பத் அதனாலதான் எனக்கு சொல்றது அந்த சாங்கா இருக்கட்டும் அந்த தோழி கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழி உம் சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் கேக்குது தோழி உம்
ம் சரிங்க தோழி இப்ப அந்த சாமி வந்து எப்படி சொல்றது ஏசப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஹ் ஒரு எக்ஸாம்லா எழுத போவே டென்த் எக்ஸாம்லாம் அப்ப வந்து அங்க ஒரு சிலை இருக்கும் மாதா செல இருக்கும் எல்லாருமே நாங்க ஆ ஒரு சீட்ல எழுதுவோம் ஏசி
ஹ ஆமா அப்பல்லா அத பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும் அந்த பைபிள் உள்ள விஷயத்த வந்து சொல்றதா இருக்கட்டும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதுக்கு வசனம் சொல்லணும் அப்படின்ற மாரி இருக்கும் அஹ் ஸ்கூல் படிக்கும் போதான் இந்த இன்னைக்கு இந்த வசனம் நம்ம இது பண்ணும்ப்படின்ற மாரி இருக்கும் நான் டெயலி சர்ச் போவே அங்க ஸ்கூலக்குள்ளயே சர்ச் இருக்கும் எங்களுக்கு ஷோ அப்படின்னும் போது டெய்லி கிளா காலையில போம் போதே சர்ச் போயிட்டு தான் கிளாஸ்கே போவேன் சோ அவ்ளவு இத இருக்கும் சாயங்காலம் நமக்கு ப்போ மனச சரியில்ல ஏதாவ ஒரு இதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா சர்ச்ல போய் உக்காந்துருவே ஒரு காமணிேரமா இருக்கட்டும் ஒரு அரை மண நேரமா இருக்கும் ஃப்ரீப்ரீட் ஏதாது கிடச்சான்னா சர்ச்சல உக்காந்துருவேன் அத உக்காந்துட்டு வந்தாலே நமக்கு அது மாரி என்ன சொல்றது கொஞ்சம் அமைதியா இருக் கு மனசு
சரிங்த தோழி சூப்பர் தோழி என்ன மாரியும் நீங்களும் வந்து என்ன மாரியே இருக்க மாரி இருக்கு எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா பேசும்போது அது அ ஒரே மாரிதான் இருக்கு கண்டிப்பா
ஆமா தோழி கண்டிப்பா அதே மாரி தோழி உங்களை காண் அன்னதானம் எப்படி ஹேவு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் வழங்கணும்னு நினைப்போம்ல கொடுக்கணும் அந்த அந்த ரெசிபிலாம் என்னென்ன கொடுக்கணும் நீங்க நெனைப்பீங்க
தானத்திலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான்னு சொல்லுவாங்க சோ அப்படியே ன்னும்போது வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நா நா போற டைமிங் பொறுத்து இப்ப நான் காலையில போனேன்னா இட்லி ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு இதுவே வந்து இப்ப நான் மத்தியானம் போறேன் அப்டின்னும் போது யாராவது பாக் ரன் அப்டின்னா உடனே சாப்பாடு வாங்க கொடுப்போம் ஷோ அந்த மாரிதான் வந்து அந்த டைமிங்க பொறுத் துதான் மாறும் மத்தபடி இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படில்லான் நா யோஸ்ச்சதில்ல அந்த நான் போற டைம்ல யார்ருக்கு காங்களோ அந்த டைம் என்ன இருக்கோ அத அவங்களுக்கு அப்படியே செய்யணும்ன்றது மாதிரிதான் நான் செஞ்சிருக்கேன் இது வரைக்கும்
இல்ல தோழி நான் வந்து நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடு தேடி வறராங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்க எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பாடு சாம்பாரு ரசம் அப்பளம் காயி ஒரு மூணு வகை காயீ ஸ்வீட்டு நல்லா வச்சு குடுக்கு தெரியுமா அந்த மாரின பாறீங்க அவங்க எந்த மாரி நினைப்பாங்க நீங்க எந்த மாரி குடுக்கணும்னு நினைப்பீங்க
அது வந்து அவங்களுக்கு வந்து மனசு நிறைவா இப்ப நம்ம நம்ம இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம எப்படி சாப்படுவோ அதே மாரியே நீங்க நீங்க சொல்ற மாரியே ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டு ஒரு ரசமா இருக்கட்டு ஒரு சாம்பாராக இருக்கட்டு ஒரு மோரா இருக்கட்டு ரெண்டு வக காயா இருக்கட்டு சோ அந்த மாரி வந்து ஃபுல் மீல்ஸா வந்து அவங்களுக்கு குடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் மனசு நிறையவா இருப்பாங்கல்ல நம்ம வந்து ஒரு எப்படி இருக்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எப்படி நம்ம சாப்படுவோமோ அதே மாரியே வீட்டுல கிடைக்குதுன்னும் போது அவங்களுக்கு அந்த மன திருப்திய இருக்கும் ல நம்ம இன்னைக்கு நல்லா சாப்ட்டோம் எல்லா இதையும் வச்சு சாப் டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்குல்ல சோ அப்படின்னு போது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த மாரி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறே மனசு நிறஞ்சு போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது
தோழி கேக்குதுங்களா ஆ நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி அடுத்த கால்ல வந்து நம்ம அன்னதானப்பத்தி பேசு
ஓகே தோழி நன்றி தோழி நன்றி